இப்ப கேக்குதா.
ஆஹ் கேக்கிது கேக்கிது.
ஓகே கே நா சும்மாதாக்கா இருக்கே நீங்க.
நானா நா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணா பரவாயில்ன்னு யோசிச்சுட்டு இருக்கே.
சூப்பர் சூப்பர்
அன்னைக்கீ அ ஆஹ் பாப்பா வந்து எது எதுமே நீ வீட்ல வந்து சாப்பட்றதுக்கு எதுமே இல்லையா அப்றோ ம் கொஞ்ச நாளக்கி மின்னேடின்னா ஒரு ரெண்டு மூண் மாஸ்த்திக்கு ரெண்டு மூணு மாஸ்த்திக்கா இல்ல பொங்கலுக்கு வாங்கி ட்ந்தடா குலோப் ஜாமுன் மாவு ஒ ன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீனு இர்ந்துச்சு தெரினு வாங்கிட் வந்த அதுல ஒன்னு பண்ணிட்டஅ இன்னொன்னு மட்டு அப்புடியே இருந்துச்சு சே செரி எக்ஸ் ப்ரிடேட் பாத்த அது இன்ன கொஞ்ச ஒரு மாஸ் துன்ன நாள் இர்க்குதா செரி அதுல பண்ணலா அப்டின்ட்டு ஒரு ஒரு வர்ஸ்த்திக் மின்னாடி நேனைக்றே ஏன்னா இந்த எடத்து பாத்துதா என்ன பண்ண குலோப் ஜாமன் மாவுல வந் து பாலு ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டே இர்ந்து கொஞ்ச பால்கோவா கன்சிஸ்டன்சி வந்த மாத் துரி ஒன்னு கட் பண்ணி எடுத்து சாப்ட்டலா அந்த மாரி பண்லாமா இல்ல குலோப் ஜாமன் மாதுரி பண்லாம எனா லாஸ்ட் டைமே குலோப் ஜாமன் பண்ணி அந்த உரண்டை எனக் அதிகமா உரண்டயே புடிக்க லட்டு புடுச்சாலு உரண்ட வர மாட்டிங்கிது அம் நார்மலா ஹம் குலோப் ஜாமுன் மாவுக்கு உரண்ட புடுச்சாதா நல்லா உரண்ட புடிச்சாதா கரயாமருக் கோ அந்த எண்ணைலிர்ந்து போட்டாவே வந்து கரயாம இருக்கு வெடிப்புளுவாம இருக்க எது புடுச்சாலு எனக்கு அந்த ஸ்ட்ங்கா புடி க்கெற்துக்கே வர்ரதுல்ல
ஓகே ஓகே
அதனால உரண் உரண்டு புடுச்சு நா வந்து த பாவுல போட்டு அது வந்து பிர்ஞ்சு பிர்ஞ்சு வோற்றதுக்கு அது கச கசன்தா ஆச்சு லாஸ்ட் டைம்மு உரண்ட புடுச்சி எண்ணைல போட்டு அதுப்வே வெடிப்பு உழுந்துர்ச்சே ஜீரால போட்டோனே ஊறிறுமா
ஒங்க அசிஸ்டன்ட்ட வச்சு ட்ரை பன்லாமுல்ல அசிஸ்டன்ட் வச்
பாபா அவ பச்ச மாவிள்ள வாயில போடுவா அத அம் பத் அடப் புடிக்கிறது பிரச் துரி இல்ல‌ பத் பச்ச மாவு போடுவா அப்புற என்ன பண்ணுவோ பச்சமாவே வாயில வுட் ட்டும்பா. நார்மலா சப்பாத்தி பெனஞ்ஜாலே அப்படித்தா சப் பச்சமாவா இருந்தாலு அப் ஆமா எனக் கொஞ்சோ தூலு உருண்ட குடுவ்யா அது நம்மளுக் இது வய்த்தாலியு இது போய்டுச்சு உடனே இது தெரில்லன்னா என்ன பன்ரதுனு ஒரு பயோ
உம் உம் உம் உம் ஆனா அததா எனக் புடிக்குது.
அம் அந்த உரண்ட புடிச்சி அந்த உரண்ட கீழ உழுந்து மண்ணாயி முடியாயி இது ஆய் எதாவ்து அது நல்லாவே இல்லீனாலு நீ எடுத் இதுல சுடு சுடும்பா. அது பெரிய அக்கப்போரா இருக்குன்ட்டு தா நானு சேரின்ட்டு அவள இது பண்ணவே இல்ல புடிச்சி ஜீராக்குள்ள போட் டே எல் எல்லாமே ஸ்பூன்ல எடிக்கில பாத்தீனா எ ம் எல்லா கச கச கச கசனு போச்சு எதோ பரவால ஜீர கொஞ்சூன்டாதா இருந்தது. ஜீரா கொஞ்ச இருந்தது ஏ குலோப் ஜாமு உரண்ட பெருசா அதியே அதிகமாய்ர்ச்சு. அப்ற கடசில ஸ்பூன் உட்டு எடுக்கில எல்லார் மே வந்து கடசில கேசரி யாட்டதா இர்ந்துது
ஆஹ் ஆஹ் அதுக்கு அல்வா செஞ்சிருக்ங்ளே குழு
அதுதா பால் ஊத்தி பண்ணிரலாமானு ஒரு ஐடியா
அந்த மாரி செஞ்சிருங்க அது கான்ஃப்ளவர் மா அது கான்ஃப்ளவர் பதிலு இன்னொரு
உம்
ஆமா இருக்குதுக்கா புது புது டிஷ் ஒன்னு கிரியேட்
ஏ அன்னைக்கு அப்டித்தா பண்ண நானு அதுவு பண்ண நானு அங்க இப்ப புதுசா போயிருக்குற வீட்ல பாத்தீன்னா பால் கொண்டு வந்ததுதா கொஞ்சோ எச்சா இருந்துச்சா ஏதாது பண்ணலா அப்டிங்கற யோசி கீக்கறப்ப நாம வந்து கேஸுமே வந்து இப்ப இருக்ற கேஸ் வேல கேஸ் தட்டுப்பாடா இருக்குது இதுல நம் புதுசு ஏதாது டிஸ் பண்ணி கேஸ் அதுலே காலி பன்னோ அப்டின்னு யோஷ்சன்னா அப்றோ அதுமே இணையதளத்துல சேர்ச் பன்ன அதுல என்ன போட்டுருந்தாங்க அப்டின்னா உம் பாலு ஒரு அர லிட்டர் தா ஊத்தி இருப்ப அர லிட்டர் லிட்டர்லையே வந்து எலுமிச்ச பழோ புளிஞ்சுட்டோம்னா திரிஞ்சு போயிடுமா அதாது பா பண்ணிருக்கு பண்ணீர் அதாவது திரிஞ்சு போயி நம்ம தனியா வடிகட்டி எடுத்தாதா பண்ணீரு அந்த திரிஞ்சதுலியே அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே கடசில வந்து கான்ஃபிளவர் மாவு கொஞ்சோ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அஹ் தண்ணில கரச்சி போ ஊத்தணு பிளஸ் வந்து சக்கர போட்ணு வெள்ள சக்கர போட்ணு கடசில அஹ் பாத்தன்னா நல்லா திரிஞ்சு வந்துரு திரிஞ்சு என் தண்ணி எல்லா சுண்டி போய்ட்ணு சுண்டி போனதுக்கு அப்றோ பாத்தீன்னா அஹ் அது வந்து நம்ம வந்து கடைசி ஆக ஆக ரொம்ப கெட்டியாகூ அப்போ வந்து ஒரு தட்டுல இல்ல ஒரு குட்டி குண்டால நெய்தொடவி நாம இத வந்து வேணா வந்து து அந்த நட்ஸ் பவுடர்ல்லா உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பாத்தன்னா வந்து ரவுண்ட் ரவுண்டா மில்க் ஸ்வீட்டாமா
ஓகே ஓகே கடைலேலா கெடைக்குமே அந்த மாதிரி மில்க் ஷே
ஆஹ் ஆமா அப்றோதா தெரிஞ்சது ஏ அதுவூ பால்கோவா டேஸ்டில் தானே ஏன்னா பாலு தான பால்கோவ டேஸ்ட்ல தான் இருந்திது
நல்ல தா இருந்திருக்குது
உம் பால்கோவா மாரி நல்லா இருக்குது
ச இல ஏதாச்சூ இனணையதளத்த பாத்து கண்டு
இதையதளத்து பாத்து தா பண்ணே ஆனா கடைசில அது யே பக்குவத்துக்கு நா கொணாந்துட்டே அவங்க நா அந்த தண்ணி சுண்டு வரைக்கு வச்சிருந்தாங்க ந தண்ணி சுண்டுனா கேஸ் பாதி போயிடும்ன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் பாதி எல்லாம் வெளில எடுத்து எடுத்து ஊத்திட்டே கரண்டி ல்ல கடைசி கொஞ்சொனா இதா இருந்தத் த்து அப்புற அப்டியே கான்ஃளார் மாவு கொஞ்சொ ஊத்தி சக்கர கொஞ்சொ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து
உம் உம் உம்
நானு உம் என்ன பண்ணே இது பி பீனட் மட் பட்டரா அது பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஆர் ஆஹ் அது மிக்சில் ட்ரை பண்ணே ஆனேங் கொஞ்சொ இது மிக்சி ஜார் குட்டி ஜார் வந்து ரொம்ப பழசாயி போச்சா ரொம்ப கடைசியாக வந்து ஓவரா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சி எனக்கே பயந்து போய் பாதையிலேயே எடுத்துட்டே அதனால அது நா வெச்சிருக்கே கேட் மட்டும் போக்ல தேன் ஊத்தி நல்லா அது நல்லா அந்த மாவு பதத்துக்கு இருக்குங்கட்டி கெட்டி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாச்சு அதனால இப்ப ஏதாது டிஷ் பண்றன் இப்ப பொரியலே பண்ற அப்டின்னா கடைசில இந்த பீனட் பட்டரு அந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூ குண் போட்டுது பவரா தா இருக்குது முன்ன அதுக்
உம் உம் அ தண்ணி ஊத்திதா நா அர வாங்க பீனட் பட்டரு நீங்க தப்பா பண்டிங்க அந்த கடலையோட இந்த எண்ணோ எண்ணெயே எப்டி வரு ஆஹ்
தேன் ஊத்துவாங்க அந்த ஒரு கொஞ்சோ கொழ கொழன்னு வர்றதுக்கு நா ஏஹ் இன்னும் கொஞ்சோ ஊத்தி இருக்கணுமோ என்னமோ எனக்கு நா என்ன பண்ணாலும் அது வர்ல மிக்சினு கொஞ்சொ பழைய மிக்சியா போச்சா அது ரொம் போதா இருக்கு அப்டின்டு அமுத்தவே இல்ல அப்டியே பொடியாவே வச்சுக்கிட்டே
ஓகே அது எப்டி தனியா சாப்ட்டுவிங்களா இல்ல பால்லு மிக்ஸ் பண்ணி சாப்டுவிங்களா
நான் வாழப்பழ இருந்ததுன்னா அதெல்லா போட்டு இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி அப்டி சாப்டுவே இப்பட் இப்பல்லா பொரியலுக்கு இப்ப ஆஹ்ம் அஹ் இந்த பொரியல் எல்லா பண்ற வெண்டைக்கா பொரியல்லா பண்றோ அப்டின்னா தேங்கா போடுவாங்க முட்ட போடுவாங்க ய இதுமோ ஒரு ஸ்பூன் தூவிக்கலா இதுவு ஒரு டேஸ்ட்டிங் நல்லா இருக்கு
அத அதா பீனட் பட்டர் ஒடம்புக்கு நல்லா வெயிட்டு போடு சாப்ட்டா கடல சாப்ட்டாவே வெயிட் போடும் அது பின் குற்ற இன்னா நல்லா
எங்கடா நாளா ஒர் கைப்புடி அளவு சாப்ட்லா சாப்ட்லானு சாப்ட்றே ஆனா அது வர அப்பவு அந்த வாடு இல்ல
இல்ல இல்ல இல்ல டிரை பண்ண எத இருந்தாலும் ஒரு மாசம் டிரை பண்ணிட்டு வரலீங்கு நெனைச்சுன்னா வராது ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் சும்மா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு மெத்தட கண்டிப்பா ஒடம்பு வந்துடும்
உம்ம்ம் நானு அந்த ட்ரை பண்ணது னாலென்ன என்னன்னா உங்க மச்ச ஒரு கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்துருவாங்க எப்பவுமே ஆட் ச்ச பக்கோ அந்த ஒரு கிலோ பருப்புல பாத் த்து அப்படின்னா நானு அப்பப்போ வந்து கொஞ்சோ ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் வந்து போட்டு வறுத்து வச்சுப்பேன் ஃபர்ஸ்ட்டே
ஓகே ஓகே
க்குறது கெடையாது ஏன்னா பாப்பா ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டா அது கொஞ்சோ எடுத்து கொடுத்துறது
அதாது அதான் ஆஹ
அதனால அப்படி
நானும் வந்து வெயிட் ஸ்டார்ட்டிங்ல கொறைக் க்க நினைச்சுப்போ ஆ ஆ ம் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணே ஆனா வந்து அது ஸ்டார்ட் பண்ணது நான் எக்ஸ்பர்ட் பண்ணல நான் எதிர்பார்த்து பண்ணல வெய்ட்டு குறசிரும்னு எதிர்பாக்கல ஆனா வந்து ஒரு ஒடம்புக்கு ஹெல்த்தியா ஒரு விஷயம் பண்ணீங்க வச்சுகுங்களே நார்மலாக இருக்கிறதனால மகிழ்ச்சியா ஒரு ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த மாற்று பண்ணு உங்களுக்கு தெரியும் பரவாயில்ல மொதல்ல இருந்தத விட இப்ப நம்ம ஒடம்பு கொஞ்சோ எடைகி இருக்கு கொஞ்சோ வந்து ஆ நல்லா க்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பச்சுருவீங்க நீங்க எஸ்ட்ராவா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நீங்க வந்து ரிசல்ட்ட மட்டுமே நோக்கி அது வந்து பண்ண கூடாது ஏன் கடைசிவரைக் பண்ண முடியாது நீங்கவென அந்த பாசத்துல வந்து அப்டியே என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா தா ஒரு ஹெல்தியா சாப்புறம்மா அப்புறோ உங்களுக்கு ஒடம்பு கொஞ்சோ டய டயர்டா இருக்காது என் எனர்ஜியாவே இருக்கும் எனர்ஜெடிக்கா இருக் நான் சக்கரையே விட்டுட்டு ஆஹ சக்கரைய விட்டு ஒரு ஒரு ஒரு ஒரு வாரோ ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாரு‌ வந்து நம்ம மைண்ட லா அதே அது சக்கரை பத்தியே எண்ணந்தா ஓடிட்டு இருக்கு ஆ அப்படி சாப்பிட்லா அலைகள் அத ஆனா வந்து அதை விட்டு ஒரு வாரோ ஆனதுக் அப்றோ எனக்கு ஒடம்புக்கு கொஞ்சோ நல்லா இருக்க மாரி இருந்துச்சு கொஞ்சோ அது சோம்பேறித்தனமா இல்லாம கொஞ்சோ எனஜிட்டிக்காக சீ பண்ணும் போது ஆ பரவால்ல நல்லா இருக்கு நம்ம இத இப்டியே ஃபாலோ பண்ணிருவோ ஆ ஒரு வாரோங்கிறது பத் ள் ஆச்சு பத்து நாள் ஒரு மாசோ ஒரு மாசோ ஆறு மாசோ ஒரு வருஷோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் வந்துசுன்னா ரெண்டு வ க்கு கிட்டத்தட்ட நம்ம பிப்ரவரி போய்ட்டோ
சூப்பர் சூப்பர் சூப்பர் ச்செல்
நீங்க அதே மாரி ரை ஒன்னு ட்ரை பண்லா அது ஒரு ஃபன் ஃபன் கண்டிப்பா ரெகுலரா பண்ணிட்டே இருக்குனு ரித்தல்ட்ட எதிர்பாக்காம பண்ணுங்க கண்டிப்பா அது
சரி ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பண்ற நானு இங்கு பா பண்றது அப்றோ அப்டி இப்டின்னு எதோ ஒரு வேல வருதா அதுன் டைவட் ஆகுறதே அது அப்டியே நம்மகு தரது அவ்ளதா
அதா அதா அது கன்சிஸ்டன்ட்டா பண்ணி பாருங்க ஏனா ஒரு மெத்தட உமால் ஒரு ஒரு மாசோ பு டெய்லி காலைய்ல வந்து ஒரு நட்ஸு ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா ஒரு மாசோ கொறஞ்சது குடிங்க அந்த நட்ஸு டெட்ஸ்லா போட்டு டேட்ஸ் நறையா சாப்டுவு டேட்ஸ் நல்லா ஒட் ரொம்ப வர வச்சுர்வோ
ம் டேட்ஸு நா கரக்ட்டா டெய்லியு ஒரு ஆறு பாதாமு டேட்ஸ் ஒர் கரக்ட்டா ஒரு மூணு நாலு அப்புடி சாப்பரது அப்பறோ ஊருக்கி வந்தோம்னா த்ர அது அந்த நீ அந்த நாள் வந்து கட்டாவுதா
ஆ ஆ ஆ அது கட் நீங்க என்னன்னா அது வந் வந்து ஒரு மருந்து மாரி சாப்டாம அத வந்து டெய்லி வந்து ஸ்நக்ஸ் மாரி சாப்ட ஆரம்பிச்சிருங்க அது இப்ப இந்த டைம்க்கு சாப்ட்ணு அப்டின் நனைக் க்க கூடாது ஆ ஓகே பசிக்குதா அது சாப்டு அந்த மாரி சாப் கூட கூட கொஞ்சோ சாப்பாடு லட்டா சாப்பிட்டு பசி வர டைம் இதடுத்து சாப்டுகங்க ஸ்நக்ஸ் மாரி அந்த மாரி ட்ரை பண்ணுங்க
சரி ஓகே இந்த மாரி ட்ரை பண்றன ம் சேரி டா சேரி பாரு நா பண்றே ம் ஓகே பாய்
பாய்க